ஆ
தோ எ வீட்ல இருக்கேங்க்கா
இங்க வீட்டுக்கு வருவியா
ஆ வருவேங்க்கா ஈவினிங்கா வருவே
அத்தமா வீட்ல தான்டா இருக்கே நானு
ஆ என்ன வச்சுருக்கீங்க
எப்புடி கண்டுபுடுச்ச
அதெல்லா அக்காவோட மூளக்கா
அப்டியா மாமா ஒரு ஒனக்கு புடுச்ச ஸ்பெஷல் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தாரு
வாவ் என்ன ஸ்வீட் அது
நறைய ஸ்வீட் இருக்கு வெரைட்டியா இருக்கு
வெரைட்டியா மைசூர் பாக் இருக்கா நெய் மைசூர் பாக் இருக்கா
இரு லிஸ்ட்டு சொல்றே கேட்டுக்க நெய் லட்டு நெய் மைசூர் பாக்கு
ஆஹா
காஜு கட்லி
எல்லாமே எனக்கு புடிச்சதா இருக்கே
அப்றோ வந்து இந்த ரோஸ்ல வந்து ஒரு ஸ்வீட் செய்வாங்க தெரியுமா ஃபுல்லா ரோஸ்லே ஒரு ஆ ஆமா ஃபுல் ரோஸ்ல அந்த ஒண்ணு இது இருக்கு
ஆ அங்க ஒரு கடைல
பா இருக்கு ஆமா
ஓ வாவ் அப்ப இதுக்காகவே இப்பவே ஒடனே கெளம்பி வரே
லட்டுலே ஆரஞ்சு லட்டு இருக்கும் தெரியுமா
ஆமா மோத்தி லட்டு
ஆ அப்றோ சாக்லேட்டு சாக்லேட் ஃப்ளேவர்ல் இந்த சிப்ஸ் போட்ட மாரி ஒரு லட்டு இருக்குல்ல
ஆமா கோகோ பவுட்ரு போட்டு பண்ணியிருப்பாங்களே
கோகோ பவுடர் இல்லடா சாக்கோ சிப்ஸு போட்டு ஃபுல்லா மேல கோட்டிங் பண்ணிருப்பாங்க உள்ள மட்டு ஒரு வேற ஒரு இதுல லட்டு செஞ்சிருப்பாங்க
ஓஹோ
ஃபுல் பாக்ஸ்ல வாங்கிட் வந்தாரு பாரு ஒண்ணு ஒயிட் கலரு ஒண்ணு ப்ரௌன் கலரு அதுல ஒரு ரெண்டு மூணு ஓடிடுச்சி அப்றோ இன்னொரு பாக்ஸ்ல தேங்கா ஃபுல்லா அப்டியே தேங்கா வந்து மட்டு யூஸ் பண்ணி கிரேட்டட் இருக்குல்ல தேங்கா
ஆமா
அப்ப அது ஃபுல்லா ஒரு ஸ்வீட்டு அப்ற ஸ்பெஷல் மிச்சர் இருக்கு
ஆ
அத்தம்மா வீட்டுக்கு வந்தே எடுத்துட் வந்தே ஸ்வீட் புடிக்கூனு அத்தமாதா ஃபோன் பண்ண சொன்னாங்க
ஆ
அதாண்டா கால் பண்ணே
ஓகே ஓகே அப்ப கண்டிப்பா வந்துற்றே
சாப்ட்டியா
சாப்ட்டேங்கா நீங்க
சாப்ட்டேன்டா மாமி என்ன செஞ்சாங்க
இன்னைக்கி சாம்பார் மண்டேன்றனால சாம்பார்ல தொடங்கியிருக்கு
அப்புடியா
ஆமா
மாமியோட என்னதுடா
நீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டேன்டா அத்தம்மா மீன் கொழம்பு வச்சாங்க ஒனக்கு புடிக்காது
ஆமா எனக்கு புடிக்காது
மீன்னாலே ஒனக் புடிக்காது
ஆமா நல்லாவா இருக்குது
நல்லாதா இருக்கும் ஒனக்கு புடிக்காதுன் சொல்லு
ஆமா நல்லா இல்ல அந்த டேஸ்ட்டே புடிக்கல
டேஸ்ட்டே புடிக்கலையா கார கொழம்பு புடிக்குது மீன் கொழம்பு புடிக்காதா
இருந்தாலு அதுல நம்ப மீன் போடுறோ இல்லையா
ஏன்டா
அதுல மீன் போடுறோ இல்லையா அதனால அந்த மீன் புடிக்கல
அப்படியா
ம்
கண்டிப்பா ஒ கணவர் ஃபியூச்சர்ல வருவாரு மீன் கொழம்புதா வச்சுக்குடுன் சொல்ல போறாரு
இந்த மாத்ரில்லா பேசக் கூடாதுக்கா
நாங்களு அப்டி தாங்கா பேசிட்டு வந்தோ
ஸ் நீங்களா மீன் கொழம்பு சாப்டுவீங்கக்கா
அப்படில்லா இல்ல சின்ன வயசுல இருந்தே மீன் கொழம்பு எல்லா அவ்ளோ புடிக்குலா சொல்ல முடியாது சாப்டுவோ அவ்ளோ தா
இப்போ அதே பழக்கமாக்கிட்டீங்க
ஏன்டா
ஹலோ கேக்குதுங்களா கேக்குதுங்களா ஆ ஆ எனக்கு கேக்குதுக்கா
நேத்துமே கனவா செஞ்சே
ஐய்யய்யோ அதுவு எனக்கு புடிக்காது
மீன்னு வறுவல் செஞ்சே
இது எல்லாமே நீங்க செஞ்சீங்களா
ஆமான்டா ரசோ அப்புறோ வந்து பிரியாணி கனவா பிரியாணி
ச்சீயோ அது நல்லா இருக்குமா
நீ சாப்ட்டே பாக்காம சொல்றீயே
அது கனவா நா சாப்ட்டுருக்கே அது நல்லால்ல
ஒனக்கு கடல் பொருட்கள் எதுமே பிடிக்க மாட்டுது
ஆமாம் ஒரு நல்ல ஒரு சாம்பார் ரசம் ஒரு காரக் கொழம்பு பொறியல் அப்பளோன்னு குடுத்தீங்கன்னா நல்லா சாப்பட்லா
ம் நான் வெஜிடேரியன் வீட்ல பொறந்துட்டு வெஜிடேரியனா இருக்க
ஆமா ஃபுல்லா வெஜிடேரியனா மாரிற்லான் இருக்கே
மாறிடு மாறிடு
ஆமா அப்ப தா நல்லாருக்கு
அக்கா எங்க இருக்கா
அக்கா வேலைக்கு போய்ருக்காங்க
மேடம் போய்ட்டாங்களா
ம் ஆமா
பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
ம் பசங்கலா என்ன பண்றாங்க
ரெண்டு குட்டியு தூங்கறாங்க
ஓ தூங்க வெச்சுட்டு ஜாலியா இருக்கீங்க
தூங்க வெச்சுட் ஜாலியா இருக்கனா தூங்குறதுக்கு அவ்ளோ பாடுபட்ட
ரெண்டு பேரையு தூங்க வெச்சுட்டு
ஃப்ரிட்ஜ்ஜு தொறந்த ஸ்வீட்டு பாத்தே நேத்து தா வந்த
ஆமா அத எல்லாருக்கிட்டையு இருந்து பத்தரமா பாதுகாத்து வைங்க
அவுங்கெல்லா வந்து எடுத் து சாப்ட்றதுக்குள்ள நீ வந்து சாப்ட்டு போய்டு அப்பறோ காலியான பெறகு எங்கக்கான் என்ன கேக்க கூடாது
இந்த மாதிரிலா நீங்க சொல்ல கூடாது எனக் அழகா எல்லாத்துலருந்து ஒரு ஒரு பீஸ் எடுத்து வெச்சுட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கு
நம்ப மொத்தமா ஸ்வீட் வாங்கல அப்டியே கலந்து கட்டி எல்லா ஸ்பெஷல் ஸ் வீட்டையு வாங்கியாச்சுல
ஆ
அதனால ஒருத்தருக்கு ஒன்னு ஒன்னு புடிக்கு
ஆமா
பிள்ளைங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியு
ஆமா அப்போ அவுங்களுக்கு முன்னாடியே நா வந்துட்ற
அதா ஏழு மணிக்கு தா வருவாங்க அவுங்க நீ அதுக்குள்ள எப்ப வேணா வந்து ஆமா பள்ளிக்கு போய்ருப்பாங்க
அதனால அவங்க வர்றதுக்கு முன்னாடி நா வீட்டுக்கு வந்துர்ற
வா வா வா
ஆம்
நீ வந்து உனக்கு தேவையானது எடுத்துக்கோ
ம்
ஏன்னா ஓவரா ஸ்வீட்டு பசங்க சாப்ட கூடாது அதனால ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்க அடிச்சுக்காம
செரிங்கக்கா செரிங்கக்கா
மரியாதலா நல்லாதா இருக்குது ஒரு வேல சொன்னா செய்ய மாட்றீங்க
நான் எப்பொழுதுமே மரியாதையாகத்தான் பேசுவேன் மரியாதையாகத்தான் நட ப்பேன்
நீங்க
ஆம் நானேதான்
நீங்க
என்றைக்குமே பெரியவர்களுக்கு மரியாதையின்றி பேசவே மாட்டேன்
நீங்க
எஸ் நாங்கள் தான் பெரியவர் ஒரு கோடு போட்டார் என்றால் அந்தக் கோடை‌ தாண்ட மாட்டேன்
குதித்துவிடுவீர்கள்
இல்லை இல்லை
என்ன நடுவ்ல இல்லை இல்லை கோபால் வருற வராறா
ஆம் கோபால் அவர்கள் சொல்ற பேச்சை கேட்டேன்
நம்பிட்டே நம்பிட்டே ஃபஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு செல்லிருக்கனேஅதுக்கே வந்து ஃவஸ்ட்டு சாப்ட்டு போறியான் பாப்போ சாப்ட்ட பிறகு எனக்கு குடுக்ல
தை நான் காப்பாற்றுவேன்
சரி செரி வரும் போது பானிபூரி வாய்ன்ட்வரியா
பானி பூரி உடலுக்கு கெட்டது
செரி நல்லதா எதனா வாய்ன்டு வரியா
நல்லதா என்ன வேண்டும்
நானே ஜிபே பண்ற
அப்போ பானிபூரி சாப்டலா
அடப்பாவி காசுக்காக பானிபூரி நல்லதில்லன்யாடா
இல்லை இல்லை எல்லாம் உங்கள் உடம்பிற்காக சொன்னேன்
ன்ன திடீர்னு நடமாடு மானிட்ருமாரி ஆய்ட்டியா
ஆம் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கும் புரியும்
அப்டி நீ நெனைக்கிற
ஆம் ஏன் இது புரியாதா
புரியும் புரியு
ஆ
தெரல நல்லது தா நெனைக்கிறோ நல்லது நடந்தா சரி தா
அதே மாதிரி நமக்கும் நல்லது நடக்கும்
கேக்க நல்லா இருக்கு
நடக்கும் என்று நம்பணும் நம்பனால்தான் ஒரு காரியம் நடக்கும் நம்பிக் கை இல்லாமல் ஒரு காரியத்தில் இறங்க கூடாது
நம்பி நம்பி வீட்ல ஒரே கம்பி
உங்களுக்கு இருக்கு ஒரு தம்பி
அடேங்கப்பா என்னால முடியில
எப்படி நம் சொற்பொழிவு
அருமை அருமை
அருமையாக இல் உள்ளது அல்லவா
உள்ளது அல்லவா இங்க ஸ்வீட்டு காணா போய்டு சீக்கிர திங்கவா
கண்டிப்பா வருகிறேன் இனிப்புகளை சாப்பிடறதுக் காகவே நான் வருவேன்
சரிடா முடிஞ்சா பசங்கள நீ போய்ட்டு கூட் டிட்டு வந்துட்றியா அப்டே
யாரை?
அக்கா பசங்கள கூட்டிட்டு நீ அப்டியே வந்துரு செரியா.
ஆ செரிங்கள் அக்கா.
செரிடா எனக்கு இன்னொரு கால் இருக்கு நா பேசிட்டு நீ வீட்டுக்கு வா நேர்ல பேசிக்கலா. வெச்சுர்ட்டுமாடா? வண்டிய பாத்து ஓட்டிட்டு வா வெச்சர்றே பாய்.
பாய்.